ஹலோ
ஹலோ
ம் வணக்கம் சிஸ்டர் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ம் நானு நல்லா இருக்கே
வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ம் எங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க
ம்
சாப்டாச்சா சிஸ்டர்
ஆ இல்ல இப்பதா வீட்டுல எல்லாரு சாப்புறாங்க அப்புறோ சாப்புல எனக்கு பசிச்சதுன்னு ஈவ்னிங்கே சாப்பிட்டே தோச அதனால இனிமேதா சாப்புன்னு
ஓக்கே ஓக்கே
உம் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆமா சிஸ்டர் சாப்டாச்சு
ஓக்கே ஓக்கே என்ன சாப்ட்டீங்க
என்ன சாப்ட்டே சப்பாத்தி
சப்பாத்தியா ஓக்கே ஓக்கே
ஆமா சிஸ்டர்
போறீங்ளா வீட்லயிருக்கீங்ளா
அக்கௌண்டடா இருக்கே
அப்டியா ஓக்கே ஓக்கே ம் நா ஃபோஸ்ட் ஆபிஸ்லயிருக்கே
ஓக்கே சிஸ்டர் ஓக்கே ஓக்கே எப்டி போது இன்னைக்கு நாள் எப்டி போச்சு
ம் இன்னைக்கு நல்லாதா போச்சு மழையு வந்து நா ரொம்ப நல்லா போச்சு
ஓக்கே சிஸ்டர் ஓக்கே ஓக்கே
அங்க உங்க ஊரல்லா மழை இல்லையா
இல்ல சிஸ்டர் இங்கே எல்லா ஹீட்டு ஓவ்
ஆ அப்டியா இங்க நா காலையிலயிருந்து நல்ல வெயிலா இருந்தது
ஓக்கே ஓக்கே உங்களுக்கு இது ரெய்னி புடிக்குமா இல்ல
இது எனக்கு வந்து ரெய்னி இல்ல வின்டர் சீசன்தா புடிக்கு
ஓக்கே சிஸ்டர் இது ரொம்ப வித்தியாசமாயிருக் இங்க எல்லாருமே மழைதா புடிக்குன் சொல்லுவாங்க ஆனா நீங்க
அது தெரியில வின்டர்னா அது குளுருமா குளிரு போது ரெண்டு மூணு பெட்ஷீட் போத்திட்டு தூங்கற்துக்கு ரொம்ப புடிக்கு அதுனால எனக் கு ரெயின் விண்டர் சீசன்தா ரொம்ப புடிக்கு கால்ல எல் எழமுடியாது இன்னு தூங்கனுன்னு தோணு அதனாலே வின்டர்னா ரொம்ப புடிக்கு
செரி சிஸ்டர் செரி ஒர்க்
என்னது புரியல
ஒர்க்கெல்லா எப்டி போகுது
ம் எனக்கு போகிட்டு இருக்கு இப்ப டார்கெட்யிருக்கு அந்த டார்கெட்ட முடிக்கர்துக்காக ஓடிட்டு இருக்கோ எல்லாரு
ஃபோஸ்ட் ஆபீஸ்லயு டார்கெட் உண்டா
டார்கெட்டுதா ஒர்க்கே ஆக்ச்சுலி
அப்பிடியா செரி சிஸ்டர் செரி செரி
சின்ன சின்ன ஆபீஸ்ல இருந்துச்சு கொஞ்சோ மீடியம் ஆபீஸா இருந்துச்சுன்னா ஆ இவ்ளோ ஆர் டி போட்ணு இவ்ளோ அக்கௌண்ட் போடணுனு சொல்லுவாங்க இத ஓவராலா மொத்தமாவே இன்சூரன்ஸ் புடிக்கணு ஒரு அமௌண்ட்டு வாங்க இந்த அமௌண்ட் வந்து நீங்க இந்த டேட்ல டேட் குடுத்துருவாங்க அந்த டேட் வந்து எல்லாரு இந்த அமௌண்ட் வந்து போடணு
கம்பேனில தானே சிஸ்டர் மோஸ்ட்லி இந்த மாரி இருக்கு ஆனா நீங்க போஸ்
அதாது எல் ஐ சி இருக்குல்ல அதே அதே அதேதா நாங்க பண்றோ
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே ஓகே ஆமா அப்ப அப்ப ஏ சிஸ் டரு அதே ஜாப்தா நா பாத்திருக்கே ரொம்ப டென்ஷன் பிரஷர்
ஆமா ஆமா மத்த நேரத்துல்லா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அது பாட்டுக்கு போகு ஆனா அந்த டார்கெட் குடுத்துருக்காங்க இந்த மாசத்துல இவ்ளோ அக்கௌண்ட் போடணு ஐம்பது அக்கௌண்ட்டு நூறு அக்கௌண்ட் சொல்லிடுவாங்க அது போலன்னா ஒரு ஒருத்தவங்களு கால் பண்ணுவாங்க டெய்லிக்கி கால் பண்ணிட்டே இருப்பாங்க போட்டீங்ளா போட்டீங்ளா போட்டீங்ளா சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருப்பாங்க ம் ஆமா நா என்ன சொல்வே இந்தா போட்டுட்ட சார் இந்தா போட்டுட்டோ போட்டுக்கிட்டே இருக்கோ இந்தா முப்பது அக்கௌண்ட் கையில இருக்கு நாப்பது அக்கௌண்ட் கையில இருக்குன்னு சொல்லி கால் கட் பண்ணிடுவோ
சேரி சிஸ்டர் தெரி தெரி
மந்த்து என்டு ஆயிடுச்சுனு கடைசி நாள் ஆயிடுச்சுனா ரொம்ப பிரஷரு போட்டீங்ளா போட்டீங்ளா அப்டி போடலயா உங்க பேர்ல பத்து பத்து போடுங்க அப்டி சொல்லிடுவாங்க ம் அந்தமாரிதா நெறைய பேர் போயிட்டி இருக்காங்க அவுங்க பேர்லயே அங்க டார்கெட் முடிக்குனு சொல்லிட்டு பத்து அக்கௌன்ட் பத்து அக்கௌன்ட் போட்றது இல்ல இல்ல இப்பதா ஒன்ற வருஷோ ஆகுது
ஓ சேரி சிஸ்டர் சேரி சேரி
ரெண்ட்ற வருஷத்துக்கு முன்னாடி போனே ஃபஸ்ட் ஆனா அப்ப லெட்டர் குடுக்குற ஒர்க் கெடச்சிருச்சு சோ அலைய முடியாது சொல்லிட்டு வேணா சொல்லிட்டாங்க அம்மா அதனால ஒரு நாள்லயே ரிசைன் பண்ணிட்டே
ஓ சேரி சிஸ்டர் சேரி சேரி
அப்ளே பண்ணே எனக் கெடைக்கல அதனால தேர்ட் இயர்க்கு அப்ளே பண்ணும் போதுதா கெடச்சது
ஓ சேரி சிஸ்டர் சேரி சேரி
நீங்க எவ்ளோ நாளா ஒர்க் போறீங்க
எனக்கு இது டூ இயர்ஸ் ஆச்சு சிஸ்டர்
டூ இயர்ஸா எனக்கு ஆக போகுது செப்டம்பர் வந்தா ரெண்டாயிடு
சேம் டூ சிஸ்டர் ஆக போது செப்டம்பர் சிக்ஸ்டீன் நெனைக்கிறே
நா வந்து டென்னு செப்டம்பர் டென்னு
ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே இங்க இன்கிரிமெண்டு கெடையாது சிஸ்டர் நம்மளா கேட்டு வாங்கணு பிரைவேட் லிமிடெட்லெல்லா மோஸ்ட்லி அப்படிதானே சிஸ்டர் ருக்கு
ஆமா ஆமா எங்களுக்கே இன்னு எதுமே ப சொல்லல இன்னு நா அப்ப சேந்தப்ப எயிட்டீன் இப்போ நைன்டீன் சிக்ஸ் ஸண்டரட் அவ்வளதா வருது
செரிங் சிஸ்டர் செரி செரி
எப்ப ஏத்து வாங்கணு தெரியாது அப்டே போகுது
அன்மேரிட்தானா சிஸ்டர் நீங்க
ம் ஆமா ஆமா இனிமேதா ஆகணு
செரி சிஸ்டர் செரி செரி
ம் உங்களுக்கு மேரிட் ஆயிட்ச்சா டீபி பாத்தாலே தெரியிது
இல்ல சிஸ்டர் சிங்கிள்தா
அப்ப அது வேற யாரோ வேற யார் நம்பரோவா
ஏ இல்ல சிஸ்டர் நா சிங்கிள் தா
ஓகே ஓகே
எனக்கின்னு சிஸ்டர் இருக்காங்க டூ ப்ரெதர்ஸ் இருக்காங்க இனி வருஷோ இருக்கு சிஸ்டர் ஆமா
ஓகே ஓகே ஓகே நா மே நா இவ்ளோ கால் பேசிருப்பே அதுல நா ரெண்டு பேர்தா அன்மேரிட் நீங்களு இன்னொரு பொண்ணு பாக்கி எல்லாருமே அ கல்யாண ஆனவங்கதா எல்லாருமே அவுங்க அவுங்க ஃபேமிலி பத்தி கொழந்தைங்க
ஆமா ஆமா அ அ அ சொல்லுவாங்க அப்ப நம்ப்ளுக்கு நம்ளு க்கு என்ன அதை கேக்கும் போது பரவாயில்ல அவங்களு சின்ன பொண்ணு மாரி தான பேசுறாங்க
அதா உண்மதா எனக்கு அப்பன்னா தோணது மேரேஜ் என்ன திடீ சொல்றாங்க எனக்கு பதினஞ்சு எனக்கு வந்து இப்ப பதினஞ்சு வயசுல பையே இருக்கா காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கான் சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன வாய்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கு இப்டி சொல்றாங்களே அப்டினு தோணு
ம் ம் ம் ம் ஆமா சிஸ்டர்
ம்
காலேஜ் லைஃப்லா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே காலேஜ் லைஃப் பிடிக்குமா ஸ்கூல் லைஃப் பிடிக்குமா சிஸ்டர்
ஸ்கூல்னா எனக்கு அவ்வளவா நா என்ஜாய் பண்ல எனக்கு நா டென்த் வரிக் டென்த்து வரைக்குமே படிப்பு படிப்புன்னுதா இருந்துட்டோ வேற எதுவுமே பத்தி நாங்க பேச மாட்டோ நாங்க அ படி ப்புன்னா நாங் குரூப்பே படிக்கிற கேங்குதா வேற எங்கயுமே எத பத்தி பேச ற்தில்ல டெஸ்ட் வைக்கிறாங்ளா இது வெக்கிறாங்ளா அது படிக்கணு மார்க் எடுக்கணு அப்டி இருந்துட்டு சோ நா வேற ஸ்கூல் மாறிட்டே லெவன்த் டுவெல்த்து அதனால அங்க ஓகே படிக்கிறதே கெடையாது சுத்தமா ஒரே ஜாலியா கத பேசிக்கிட்டு அப்பல்லா எங்கள்க்கு ஆமா இல்ல இங்க நா படிச்ச ஓல்டு ஸ்கூல்ல இந்து வந்தாலு வந்த ஃப்ரெண்ஸ் தா இங்கயுமே ஆனா எ ஆனா வந்து என்ன எப்படின்னா எ அப்ப வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எதுமே கெடையாது மொபைல் கெடையாது எங்ககிட்ட அ எ அம்மா மொபைலுமே எப்பயாச்சு எடுக்கறதுதா மொபைலே கெடையாது பட்டன் ஃபோன்தா நா வச்சிருப்போ எப்போ இப்போ அதனால அம்மா கிட்ட எடுக்க மாட்டே அ அங்கதா அப்பதா வாட்ஸ்அப்லா பேசிட்ருக்காங்க எனக்கு அப்பல்ல தெரியாது என்ன வாட்ஸ்அப்லா பேசுராங்க இவுங்க எனக் ஒரு மாரி டிஃப்ரண்டா இருக்கு ஆனா ஓல்டு ஸ் கூல் நாங்க பாத்த மொபைல் பத்தி பேசிக்வேமாட்டோ இங்க வந்து இவுங்க வாட்ஸ்அப்க்றாங்க டிக்டாக்குன்லா சொல்லுவாங்களா எனக்கு வித்தியாசமா இருக்கு ரொம்ப எனக்கு அதபத்தி தெரியாது ஆமா ஆமா ஆமா அப்ப எல்லா மே
ஆனா உண்மைய சொல்லப் போனா அந்த டைம்ல தா சிஸ்டர் யா எதுவே தெரியாது வந்தமா போனமானு இருந்தோ ஆன இப் இப்போ பாத்தீங்களா பச்ச மண்ணுங்க கையிலயு ஃபோன்தா
எல்லா இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு ஐ டி என்ன செவன்த் எயித்துதா படிக்கிறாங்க
ஆ அ ஐயோ கொழந்த கொழந்த கூட யூட் டுப்ல பாட்டு பாத்தா தா
அத சொல்லுங்க அப்டிதா இருக்கு அதனால எனக் கு லெவன்த் டுவெல்து அப்டியெ ஓடிடுச்சு காலேஜ்ஜி காலேஜ் நல்லா இருக்கு சுத்தமா படிக்கவே மாட்டோ ஆ தா சுத்துறது டெஸ்ட் வைக்கிறதுதா படிக்க மாட்டோ எதோ எழுதுறப்போ எழுதுற எழுதுற மாரி எப்டி பாஸ் ஆனோங்கரதுதா ஆச்சரிய அப்டியே போய்ருச்சு காலேஜ்ஜி நீங்க எப்ப பாஸ் அவுட்டு்
டூ தௌசண் ட்வென்டி ஒன் சிஸ்டர்
அப்டியா நா டுவென்டி
காலேஜ்ஜி பாஸ் அவுட்டு கேக்குறீங்களா
நீங்க ஸ்கூல் சொல்றீங்களா
ஆமா சிஸ்டர் காலேஜ்ஜி பாஸ் அவுட்டு டுவென்டி ஃபோர்
டு்வென்டி ஃபோரா நா ஸ்கூல் வந்து செவன்டீன்
அய்யோ சிஸ்டர் என் செவன்டீனா அப்ப அ கரெக்ட்தா சிஸ்டர் புரியுது ஆ எப்டி நீங்க டூ இயர்ஸ் தா ஒர்க்னா அப்போ பாதினால் வீட்டுல இருந்தீங்களா சிஸ்
பாத் தி நாள்ள ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே இருந்துருப்பே மு இப்ப டுவெண்டில முடிச்சேன்னா இப்போ டுவெண்டி ஃபோர்ல தா எனக்கு வேல கெடைச்சது அப்றோ எடையில கோவிட் வந்துடுச்சா அடியே ம் இந்த ஃபைனல் செமஸ்டர் ஆமா ஃபைனல் செமஸ்டர் வந்து எனக்கு கோவிட்ல தா போணுச்சு அதனால அதுக்கப்பறோ ரெண் ஒரு வர்ஷ போய்டுச்சு வீட்டுல அப்பறோ ஒரு ரெண்டு வர்ஷோ உக்காந்திருந்த டி என் பி சி படிக்கலான்ட்டு அப்டிய ஓடி போச்சு
இப்போ உங்களுக்கு இதே நல்ல வேல தானே சிஸ்டர்
இது ஓகே தா பட் நா வந்து அங்கதா ஆசப்பட்டே ம் இது ஆசப்பட்ட டு நம்ப இங்க இருக்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அத்னால
தேரு அப்போ நம்ம அது நீங்க இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க ஓக் கே டி என் பி சி ட்ரை பண்லதான சிஸ்டர்
படிச்சுக்கிட்டு தா இருக்கே அதுவு அதுவு போய்ட் டு இருக்கு செரி இதுவு போகட்டுமே அதே தா போய்ட்டு இருக்கு அவ்ளோதா
செரி சிஸ்டர் சேம் டூ நானு படிக்கிறே ஆமா சிஸ் டர் ஒர்க்கு ஆஃப்டர்நூன் வரைக்கு ஒர்க் முடி முடிச்சட்டோ வைங்களே ஆஃப்டர்னு அப் றோமா படிப்பு படிப்பு படிப்பு
அப்டியா இப்ப எனக்கு ஒரு மாரி இருக்கு நானு லைப்ரரி போகுணுன்னு மூணு நால் மாசம நெனைச்சுகிட்ருக்கே ஏன்னா வீடு பக்கத்துலதா இருக்கு லைப்ரரி வே வாக்கபுல் ஆனா என்னால போகவே முடியில எனக்கு ஒரு மாரி ம் அங்க ஆபீஸ்ல இருக்கு போது நீ போகணு போகணுடு வீட்டு சொல்வா வந்த அப்டியே உக்காந்துவே மாறி டெலிக்கு நினைக்க டூ தீடி ம இன்னைக்கு நெனச்சுக்கா இருே போகவே முடியுமாட்டேங்கது
சிஸ்டர் நீங்க ஏ லைப்ரெ இட்ஸ் ஓகே லைப்ரெரி நல்ல சாய்ஸ்தா ஆனா நீங்க ஏ ஃபெர்ஸ்ட்டேத் தமிழ் பத்தி நாலேஜ் எட்த்துக்க கூடாது எனா அ மோஸ்ட்லி தமிழ்க்குதா இப்போ பிரஃபரன்ஸ் குடுக்றாங்க நம்மவோ டி என் பி சி எக் ஸாம்க்குமே ஹண் டூ ஹண்ட்ரட் கொஸின்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழ்தா
ஆ அது வந்து நா எதுப் தமிழ் வந்து எனக்கு முன்னாடி ஓகே இப்போ லாஸ்ட்டு இப்போ இந்த சிலபஸ் மாத்தகு முன்னாடி நா ஆ தமிழ்ல வந்து எயிட்டி டூ கிட்ட எடுத்தே அது என்ன ஆச்சுன்னா
அ கங்கராச்சுலேஷன்ஸ் சூப்
என்ன ஆச்சுனா எங்கிட்ட புக்ஸ் இருக்கு நா எல்லாமேப் படிச்சதுதா ஆனாப் பாத்துகோங்க நா ரிவிஷன் பண்ணவே மாட்டே நானு எனக்கு அதோட என்னோட பெரிய மிஸ்டேக்கே அதுவா போயிடுச்சி ரிவிஷன் பண்ணாம விட்டத் துனால நா எனக்கு வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது அதலா நா படிச்ச கொஸின்ஸ்தா அதும் மேக்ஸ்தாம்ம நா வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ண எடுத்தனா அதனால எனக்கு ஒரு அலச்சியோ மேக்ஸ் தானே நீ போட்ருவே அப்டின்ட்டு பாத்தா மேக்ஸ் வெச்சு செஞ்சிர்ச்சுப் பன்னெண்டு மார்க்கோ பதினஞ்சு மார்க்கோதா சோ மேக்சிமம் தமிழ்லியுமே அடி வாங்கிட்டே ஜி எஸ் ஓகேவாயிடுச்சு எனக்கு அதல ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டே வந்துடுச்சு அதனால ஒவ் அ ஃபுல்லா அடிவாங்கி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீதா வந்துச்சு எனக்கு
பரவாயில்ல சிஸ்டர் ஒன் ஃபிஃப் ட்டி டச் பண்ணிருக்கீங்கில்ல எனக்கு ஒன் கொஞ்சோ இன்னி கொஞ்சோ ட்ரைப் பண்ங்கே
அது சிலபஸ் சேச் பண்ணிட்டாங்ளா வேற எனக்கு எனக்கு ஒன்னுமே புரியில என்னடா இது அப்டின் சொல்லிட்டு கஷ்டமாகிடுச்சி நம்ம கூட படிச்சவங்கல்லா போயிட்டாங்க நமக்கு அப்பறோ வந்து ஃபஸ்ட்டு ஃபிரஷ்டஸ் கூட போயிட்டாங்க அது ரொம்ப எனக்கு இப்ப ஏதோ பாங்கிட்டே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வா டுவெண்ட்டி செவென் ஆகப் போது அப்டிங்கிறப்போ ம் இப்ப மேரேஜ் பண்ணிருவாங்க அதப்பத்தி யோசிப்பாங்ளா அதுதுவுங் கொஞ்சோ ஒ ஒரு மாரி ப்ரெஷரா இருகு இப்ப எக்ஸாம் நாவ் எனக் க்குனு இந்த விட கொஞ்சம் பெரிய வேலைக்குப் போகணு அப்பிடி சொல்லிட்டு ஒரு இது நா ஸ்கூ காலேஜ் படிக்கும்போது எ ஃப்ரெண்டு வந்து சொன்னா இந்த மாரி வுப் போஸ்ட் ஆபிஸ் ஒர்க் இருக்கு பண்ணுன்னு நா வந்து இந்த மாரி போயிட்ருக் தப்போ நா ஏ அங்க போனு யோசிக்கிறப்போ நா பர் ப கடச்சப்பதா நா இங்கியே வந்துட்டே அத்னால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மாவும் ம் அம்மாவு யோசிச்சிகிட்டே இருக்காங்க அம்மாவு யோச்சிட்டே இருக்காங்க நா போகணுன்ட்டு சோ அதுதா
ம் இந்த வாட்டி ட்ரைப் பண்ணுங்க கண்டிப்பா கெடைக்கு சிஸ் தெர என்னோட விஷ்ஷஷ் ஒங்குள்க்கு ஓகே சிஸ்
மா மா நீங்குளும் பாஸ் ஆகிடுவீங்க
இல்ல சிஸ்டர் இதுதா செகண்ட் அட்டெம்ட்டு
கைய்யேன்தானே அப்பண்ணா என்னவெய் பண்லாமே
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா சிஸ்டர் சொல்லுங்க
ஆ கேக்குது கேக்குது கால் கட்டாயிடுன் நெனைக்கிறே டைம் ஆகிடுச்சி
ஆப்போ கட் பண்ணிறீங்ளே சிஸ்டர்
ஆ கா ஓகே செரி அதுவே ஆகிடுன் நெனைக்கிறே
ஆமான்ன